கு தோழி
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க வீட்ல எல்லாரு சௌக்கியமா
ஆ எல்லாருமே நலமா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எங்க வீட்லயு நல்லா இருக்காங்க எல்லாருமே
சாப்ட்டாச்சா நீங்க
ம் சாப்ட்ட நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ம் நாங்களு எல்லாருமே நல்லா இருக்கோ சாப்ட்டு முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரத்துல இப்ப தூங்கிட்ணு வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ புதுசா படோ வந்திருக்கு அப்டின் டு எ கணவரு போட்டுருக்காரு அவங்க பாத்துட்ருக்காங்க சரி நம்ம உங்ககிட்ட பேசணுனு இருந்துச்சு அதனால உங்க கிட்ட கால் பண்ண தோழி
அப்டியா ம் ம் சந்தோஷோ என்ன பாக்குறீங்க என்ன மூவி
ஆ இது மத்யான மூவி என்னவோ க்ரைம் ஸ்டோரி அப்டி சொல்லிட்டு அ ஏத்துட்டு வந்தாரு நேத்து பாத்தோன்னா ஒரு காமெடி படோ பாத்தோ சேரி இன்னிக்கி கொஞ்சோ க்ரைம் ஸ்டோரி பாக்கலா அப்டின்ட்டு எங்க அப்பா கேட்டாரு சரி ஓகே பாத்துட்டு அப்டியே தூங்கிலான்னு போட்டு இருக்குறாங்க அது பாத்துட்டு இருக்காங்க இந்த என்னமோ க்ரைம் ஸ்டோரி செ செரியா பேர் தெரில தோழி எனக்கு
அப்படியா தோழி பரவால்ல தோழி ம் க்ரைம் ஸ்டோரினாலே கொஞ்ச த்ரில்லரா நல்லா போகு உங்களுக்கு அதுல நல்லா என்ன சொல்றது உங்களுக்கு நல்லா சஸ்பென்ஸ் கடைக்கு பாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றது அ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு
ஆமா தோழி நம்மளுக்கு பேர்ல என்ன இருக்கு சொல்லுங்க கத நல்லா இருக்கா பாக்குறதுக் கு சுவாரசியமா இருக்கா அதுதா நம்மளு கு வேணு சேரி நம்ம எந்த லங்குவேஜ்ல வந்தாலு போட்டு பாத்துறது தோழி இந்த தெலுங்கு ஹிந்தி அப்புறமா இந்த மலையாளம் எந்த இங்லீஷ் எந்த படோ வந்தாலு இந்த டப்பிங் வருது தமிழ் டப்பிங்கு இத போட்டு பாத்துக்கிறதுதா அவ்ளதா
ஆமா தோழி அப்டிதா நம்மலு பாத்துக்கலா
நீங்க எந்த மாதிரி படம் எல்லா விரும்பி பாப்பீங்க தோழி
எங்க வீட்ல நம்ம வந்து நீங்க சொல்லே மாதிரி தான தோழி நானு வந்து அந்த ஸ்டோரி நல்லா இருந்தா எந்த மூவி இருந்தாலு பாப்ப இல்ல மேரி அதுல லாங்குவேஜ் நம்மளுக்கு டப்பிங் இல்லாட்னாலு பரவால்ல அந்த சப் டைட்டில் வருல்ல அத்ல அது பாத்து நா வந்து பாத்துருவ அத நம்ம பாத்து பாத்து படிச்சு படிச்சே நா பாத்துருவ எனக்கு புடிச்சிபெ போச்சுனா நம்ம அந்த மாதிரி பாத்துக்குறது இந்த டப்பிங் வர்லேன்னாலு கொஞ்ச பரவால்லன் சொல்லி பாத்துக்குறது
ஆமா தோழி இப்ப எல்லா பாத்தீங்கன்னா ஆமா
தமிழ் மல்யாளம் இங்கிலீஷு அப்படி எல்லா மூவியும் நா பாப்ப தோழி
சேரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரியா லாங்வேஜு அந்த மாரி கூட தமிழ்ல டப் பண்ணி வருது அந்த சைனீஸ் சீரியல்ல இருக்கட்டு என்ன மாரி சீரியல் இப்ப சிங்கப்பூர்ல கூட நறைய சீரிஸ் விட்ருக்காங்க எல்லாமே தமிழ்ல டப் பண்ணி சரியா வர்து தோழி பாக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு கொஞ்சொ டிஃப்ரெண் ட்டா இருக்கு ஷாட்டா இருக்கு ஸ்டோரி பாக்கும்போது சுவாரஸ்யமா இருக்கு தோழி
ஆமாமா இந்த வந்து நம்ம வந்து டெய்லி இந்த சீரிஸ்லா ரொம்ப சீரியல்ஸ்லா கொஞ்சப் பெருசா இருக்கு தமிழ்ல உங்களுக்கு அதுல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு தௌசண் எபிசோட்டு த்ரீ தௌசண் எபிசோட்லா எழுதிட்டே போய்ட்றாங்க நம்ப்ளால அது வந்து கொஞ் ச என்ன சொல்றது ரொம்ப லாக் ஆகுற மாதிரி இருக்கு நம்மளுக்கு அது நம்ம ஷாட் டா ஸ்வீட்டா என்ன சொல்றது பட்டு பட்டுன்னு சஸ்பென்ஸ் அதிகமா இருக்காமா நம்மளுக்கு ரொம்ப கேப் இல்லாம நம்ம இருந்தா அதா பாக்குறது கொஞ்சொ சுவாரஸ்யமா இருக்கு இது தொடர் கதை மாதிரி போனா நம்மளுக்கு புடிக்க மாட்டிக்கிது இப்ப இப்பல்லா பாத்தா உங்களுக்கு
ஆமா தோழி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப ஒரு லாங் ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கு இந்தா நெஜொ வாழ்க்கலயே அந்த மாரிதா இருக்கு இந்த சீரியல் வாழ்க்கைலையு இந்த மாரி பாக்கம்போது கொஞ்சொ கடுப்பாவே இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி கரெக்ட்டா சொன்னீங்க நம்ப என்ன சொல்ல நம்ம லைஃபே ஒரு மாதிரி கதையா போய்ட் ருக்கு இதுல வந்து ஒரு லாங்க் கதல்லா பாத்தா நம்பளுக்கு பேஷன்ஸே இல்ல அது பொறுமையா பாக்குறதுக்கு நம்பளுக்கு பொறாமையே இல்ல இப்போ எதுவே இருந்தாலு ஷாட்டா ஸ்வீட்டா முடிக்கிறதா நல்லா இருக்கு
ம் கொஞ்ச நேரொ டென்ஷன் இருந்தாலு பரவால்ல அது கொஞ்ச நேரொ இருந்து அடுத்த நிமிஷொ நம்மளுக் கூல் ஆய்ட்ணு இல்லன்னா நம்ளால இப்பல்லா ட்ரால்ரேட் பண்ண முடில எந்த சுச்சுவேஷனையு கேக்குதா தோழி உங்கள்க்கு ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு அக்கா கேக்குதாக்கா உங்கள்க்கு ஹெலோ அக்கா